ஆமா என்ன சவுண்ட் ஓவரா வருது
வணக்கம் ஓவரா இருக்கா
லவ்டு ஸ்பீக்கர் எதாச்சு ஆமா நா சத்தமா லவுட் ஸ்பீக்கர் எதாச்சு போட்டேன்னா இல்ல நீ கத்தி பேசுறியா
ஆ நே தெரலையே இப்ப பரவாயில்ய இருக்கா
ம் ம் இப்பயும் அதே மாரி நா வால்யூம் கம்மி பண்ணிக்கிறேன் நா வால்யூம் கம்மி பண்ணிக்கிறேன் விடு
சரி குறைச்ச குறைச்சக்கு ம் இல்ல நானு வழக்கமா வந்து டேபிள் ஃபேனுக்கு கீழ உட்கந்துருப்பே அதனால வந்து சத்தத்த குறைச்சிடும் தானாவே ஏ ஃபோனு டேபிள் ஃபேன் கீழ உட்காந்து இருந்தா அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லுவாங்கல்ல நாயச கேன்சல் பண்றதுனு பேசுற குரலோட சத்தையு குறைக்கும் ஃபேன் கிட்ட உடக்காந்துட்டு இருக்கும் போது இப்ப தனியா உடக்காந்துருக்கவே ஃப்ரீயா கேக்குது போல
ஆ அப்படிதா ஏ ரொம்ப ரொம் லவ்ட கேட்டுச்சு
ஆமா ஆமா சரி மணிவண்ணர் உங்க உங்க உங்களுக்கு ஏதோ ஒரு பூச்ச செடி நம்ம வாங்கினோமே ஞாபகம் இருக்கா எவ்வளோன்னு வாங்கணு ஒரு செடி
ஒரு செடி ஞாபகம் இல்ல ஆயிர ஆனா நூறு செடிம் வாங்கணும் ஞாபகம் இருக்கு நூறு செடிதா நினைக்க செவன் பிப்டி
ம் நூறு நூறு செடி எழுநூத்திம்பதா
வாங்குன மாரி ஞாபகம் இருக்கு வாங்க நூறு செடி எழுநத்தன்ம்பது அம்பது செடி எழுநூத்தம்பது தெரி
ஆ அம்பது செடி எழுநூத்த அம்பது நினைக்கிறே டா
ஆ ஆனா நம்ம அம்பது வாங்கனோ நூறு வாங்கனோ
இல்ல இல்ல அம்பதா வாங்கண ஏற்கனவே ஃபர்ஸ் வாங்கிட்டே அது குறையதுக்கு மட்டு தா வாங்கணும் இப்ப ரெண்டாவது
அப்படியா ஆமா ஆமா ஆயிரத்தி ஐநூறு ரூபா என்னவோ கொடுத்த நினைக்கிறே கரெக்ட் நூறு தா அப்பனா பதினஞ்சு ரூபா
ஆ இன்னைக்குதா இன்னைக்கு பண்ருட்டி தாண்டி வடலூர் கிட்ட ஒரு ஊர்ல போய் செடி வாங்கிட்டு வந்த மணி வண்ணன்
ஏ செடி திருப்ப
நா பஸ்ட் இருந்த செடி தா ஓட்டிடோல நாங்க சரிய பூக்கல சொல்லிட்டு இப்ப வந்து ஃபர்ஸ்ட் முள்ள அரும்பு இருந்தது
ம் இப்ப
இப்ப வந்து இருவாச்சி வாங்கிட்டு வந்த போயிட்டு இருவாச்சின்றது வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் முல்ல அரும்பு மாதிரி தெரியு முல்லை யோட கொஞ்சம் பெருசா நீட்டா இருக்கும் அது குண்டுமல்லி வக தா வச்சுக் ஆனா குண்டுமல்லி வக ஆனா குண்டா இருக்காது கொஞ்ச கூரா இருக்கு அரும்பு பாக்க
ம் அப்டியா இதுவு அதே டைம் தா சீஸ் ஸன்லலா
இது கிட்டத்திட்ட பூக்கும் போ பூக்குமா இருவாச்சி ஆமா குண்டுமல்லி பூக்கும்போது பூக்குனு வச்சுக்க கிட்டத்தட்ட குண்டுமல்லி மாரி தாண்டா செடி எலல்லா குண்டுமல்லி மாரி தாண்டா இருக்கு ஆமா அதா போய்ன்னு வாங்க போனே இங்க உள்ளூர்ல வந்து பன்னெண்ரூபான் எட்த்துட்டு வந்து வித்துட்ருந்தாங்க செடிலா அங்க அந்த ஊல் தா க கெடைக்குதுன் சொல்லிட்டு இது வடலூர் பக்கத்துல ஒரு ஊர் அங்க கெடைக்குதுன் கேள்விட்டு நேரா போயிருவோ அப்டின் போய் பாத்தா ஆற்ரூபா மணி ஒரு செடி
அப்டியா ஆற்ரூபா தானா
வெறு ஆற்ரூபா அந்த ஊர் ஃபுல்லாவே நர்சரி தா
என்ன ஊர் ஊர் பேரு என்ன வடலூர் பக்கத்துல
உனக்கு தெரியு நெனக்றே வேகா கொல்லை கேள்வி பட்ருக்றியா இல்லல்ல சாரி இல்லல்ல‌ ஆ இந்த அ கொள்ளுகார குட்டை தெரியுமா
கொள்ளுக்காரங்குட்டை புதுசா இருக்கு
டேய் நெய்வேலிக்கு முன்னாடி வருண்டா நெய்வேலிக்கு முன்னாடி கொள்ளுக்காரங்குட்டை கொள்ளுக்காரங்குட்டைல வந்து ரைட் எடுத்து போனா காட்டுக்கூடலூர் ரோடு அந்த வழியா போய் கூட மாமியார் வீட்டுக்கு போலா ஆ நெய்வேலிக் நெய்வேலிக்கு முன்னாடியே காட்டுக்கூடலூர் ரோடு போகு தெரியுமா
நா அந்த வழிலப்
போனதில்லை ஆ அந்த ரைட் எடுத்து போனா காட்டுக்கூட்லூர் ரோடு அந்த ஜங்ஷன்ல லெஃப்ட்ல ஒர் ரோடு போகு அதுல போனா ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்கு இந்த ஊரு
அப்டியா நமக்கு தெரிஞ்சது அந்த காட்டுக்கொளோ
டே அந்த ஊர்ல மட்டு ஒரு நூறு நூத்தம்பது நர்சரி இருக்குண்டா வரிசையா வெறு நர்சரி மட்டுந்தா இருக்குது சவுக்கு கன்னு பூச்செடி முக்கால் வாசி சவுக்கு நர்சரிதா வச்சிருக்கானுக சவுக்கு நாத்து விக்கிறானுக ஆமா சவுக்கலா அங் போனா இன்னு வெல கம்மியா இருக்கும் போல
எவ்ளோ செடி வாங்கிட்டு வந்த
நா ஒரு நூறு இருருவாச்சி செடியு ஒரு நூறு காகர்ட்டா செடியு வாங்கிட்டு வந்த காக்கர்ட்டா வந்து ரெண்டு ஐம்பது ரெண்ட்ரூபா அம்பது பைசா ஒரு செடி
ம் நானு எங்க வீட்ல சொல்றே காகர்ட்டா போட மாட்றாங்க இப்ப அரும்பு இல்லாம அமைதியா ஒக்கார்ந்துருக்காங்க நீ சொன்னதுக்குப்றோ சொன்ன காகர்ட்டா போடுமா அரும்பு இல்லாத டைம்ல சீசன்
நா அந்த ஊர் வேண்னா சொல்ற ஃபோன் நம்பரு கூட வாங் தரே நேர்ல கூட போய் வாங்கினு வாங்க ரெண்ரூவா அம்பது பைசா தா ஒரு செடி அரும்பு முல்லாத சமயத்துல காக்கர்ட்டா பூக்கு காக்கர்ட்டாவு நல்ல விஷயண்டா மணி என்ன கேட்டா அது வந்து களிமண்ணாந்தா காலத்துக்கு கெடக் கு சாதா மண்ணா இருந்தா ரெண்டு மூனு வருஷ தா பூக்கு திரும்ப நீ ஃபஸ்ட்லந்து தா செடி நட்ற மார்இரு னு வச்சுக்க அதான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு எங்க மண் வந்து சாதா மண்ணு எங்களுக்கு எப்டின்னா நடுவோ ரெண்டு மூனு வருஷோ பூக்கு அப்பறோ திரும்ப வுட்ருவா திரும்ப நாங்க வேற பக்கோ நடுவோ அதே மாரி ஒரு மூணு தரவோ நட்டோ இதுக்கு முன்னாடி ஆ கேட்ட மட்டுமே ஒரு என்ன எட்டு மூணு வர்ஷோ இருக்கு அவ்ளோதா
அப்புடியா ஓகே ஓகே ஆனா அரும்புதா ச சரிப்பட்டு வர மாட்டதுன்னு சொன்னா எடுக்குற கூலிக்கே பத்த மாக்குது அது மார்தா டே
நா முன்னரு மார்ல நாங்க
ஓகே இது பெட்ரா இருக்கும்மா அத விட
ஆ இது இருவாச்சி அரும்பு பெருசா இருக்குன்டா குண்டு மல்லியில பாதி அளவுக்கு இருக்கு வையிட்டு ஒ ஒரு அ ஆமா எடுக்க ஈசியாதா இருக்கு ஒரு ஒரு குண்டுமல்லி அரும்போட வெடயில எடையில பாதி இருக்கு ஒரு இருவாச்சி
அப்டியா இது அதே மாதிரி குண்டு மலிக்காகும் மருந்து அதிகமாக்க அடிக்கணுமா என்ன
கிட்டத்தட்ட அதே மாரிதா அதா சொல்றனே குண்டுமல்லி எனம்மா இது
குண்டு மல்லிய நல்லா அப்பனா மருந்து மிஷின் ஒண்ணு வாங்கி வச்சுக்கிட்டியா இல்ல கை ஹேண்ட் பம்பா இல்ல ம இதுவா ம்
எலட்ரிக்கு
எலக்ட்ரிக்கா ஓ
ஹண்ட் பம்பல்லா வேலக்கே ஆவாது எவ்ளோ நேரோ கைய வச்சு லெப் ட்ட ரெட்ட தூக்கின் இருப்பா ஹேண்ட் பம்பல்லா விக்கிறாங்களா பஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர் க்குல யாருமே வச்சுல்ல ஹேண்ட் பம்பல்லா அதல்லா ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க
ப்ப அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்லயு வச்சுருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்குன புதுசுல ஆனா அது சுக்கு நூறா ஒடஞ்சு போச்சு
அது சரி வராது மணி அது எதாவது ப்ரச்சன ஆயிரு இப்போ ஊருக்குள்ள ஒரு நாலு பேர் அரும்பு போட்ருக்குறான்னா அந்த ரெண்டு பேரு கிட்ட அந்த எலக்ட்ரிக் மிஷின் இருக்கு
அ ஓகே இப்ப அண்ணே வாங்கிட்டாரு இதுவே இங்க அந்த டீசல்ல போட்டு ஓட்ற மிஷினே வாங்கிட்டாரு பெரிய மிஷினே வாங்கிட்டாரு
பெட்ரோல் இன்ஜினா
ஆமாம்
பெட்ரோல் என்ஜின்னா நீங்க மத்தவங்களுக்கு கூட விக்கலா சாரி விக்கலான்றே மத்தவுங்க கூட அடிச்சு விட் ல்லா ஒரு டேங்க்குக்கு நாப்பேர் ரூவான் நெனக்கிறே
அம் நாப்பது இல்ல ஐம்பது ஆக்கிட்டானுங்க
ஆ அது போல நீங்க என்ஜின் இருக்குனாலே சாதாரணமா அடிக்கிறவுங்க வந்து அந் பூச்செடிக்கு தா எலக்ட்ரிகல் அடிப்பாங்க மத்தபடி இந்த மாணவரிக்கில்லா வந்து எலக்டரிக் அடிக்க மாட் டாங்க பெட்ரோல் இன்ஜின்தா அடிக்க விருப்பப் படுவாங்க அது கொஞ்சோ போர்ஸ் இருக்கு சீக்ரோ வேல முடியு அ மாரி விஷ்
அதா அதா நம்ப நெறையா பயிர் வைக்கிறோல்ல ஒரு ரெண்டு ஏக்கரு கிட்ட ஆள கூப்ட்டா எவனு மறந்தடிக்க டைமுக்கு வர மாட்றானுங்க நம்க்கு அம்மாவாசை கூட் ட்ட ஆடிக்கு வரானுங்குன்ற மாரிதா மாரி மாரி வரானுங்க சேரின்னு ஆ அதா வாங்கியாச்சு அண்ண வந்ததுனால செரி நா இதுக்கு முன்னாடி தா வாங்கற்துக்கு யோச்சோ அதா அப்பா மட்டு எப்டி அடிப்பாருன்னு தூக்கி
சேர் சரி
இப்ப அண்ணே இருக்குறனால அண்ணே வாங்கி எங்க அண்ண தா போய் வாங்கிட்டு வந்தாரு எட்டாயிர் ரூவாவோ என்னமோ சொல்றாங்க எட்டு ஐநூறா ஆமா அப்டியே போகுது அவரு அடிக்க ஆரம்பிக்கிறார் அவரும் ஆமா எட்டாயிரோ போட்டா அது வரு பரவால்ல ஒரு ரெண்டு ஏக்கர்ன்றப்பா அதிகமா இருக்குல்ல
வாங்க ஆரம்பச்சதா இல்ல பெட் இது பெட்ரோல் என்ஜினுக்கு வேல அவ்ளோ ஏறல பெட்ரோல் இன்ஜின் மட்டுதா ஊருக்குள்ளன்ற நெலம வந்தா இன்னு வெல அதிகமா இருக்கு ம் வாங்க மாமா எ டாய்ருவா நீ இப்போ உங்ளுக்கு மட்டு அடிக்கும்போது உனக்கு பெருசா லாபமா தெரியாது இப்போ மத்த கேக்குறவங்ளுக்கு நீங்க அப்பப்ப ரெகுலரா அடிச்சிகன்னு வச்சுக்க கரெக்ட டைமுக்கு போய்அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல டிமெண்டா இருக்கு ஊருக்குள்ள
உ இப்ப அந்த மாறி ல்லா அண்ணா பிளான் பண்ணல அவர் இப்பத்துக்கு சும்மா இது க சித்தால் வேலைக்கு போற மாரி போறாரு கொள்ளி வேலைய கொஞ்சோ பாத்துக்குறாரு அப்டி போறனாதா அவரு ஊருக்ல்லா அடிக்க மாட்டாறு ‌அதனால இங்கயு நெறைய பேர் மிஷின் வ ச்சிருக்காங்க என்ன மாரி எல்லாரு அவுங்ளே அவுங்ளுக்கு அடிச்சுக்கிறாங்க அந்தளவுக்கு ஓரளவுக்கு அப்டியா அப்டி போது ம் அண்ணனு அரும்பு போணுனு தா சொன்னாரு
செரி
சொல்லணு ஆனாலு இப்ப இந்த பீக் டைம்ல எடுக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா
ரொம்ப கஷ்டோதா மணி அரும்பு எக்கச்சக்கமாபூத்து தள்ளு வெல பெருசா போவாது நீங்களே அரும்ப ஏட்துனு போய் முடியுனா மட்டு தா மணி முள்ளரும்பு லாபோ என்ன கேட்டா இல்லன்னா அது சில குறிப்பிட் நாள்ல நல்ல வெல போவு மத்த நாள்ல்லா வந் அந்த நாள் உனக்கு ஒரு லாபமாவே பீல் ஆவாது அந்த அளவு தான் வரு
அது என்னமா கரெக்ட்தா எனக்கு பூ அரும்பு அதிகமா வந்த டைம்ல வெல என்பது அம்பது அம்பது ரூவாய்க்ல்லா கிலோ பொயிருக்கு
அதான்டா அவ அவனுங்க வந்து என்னாற்றா டிமாண்ட் அண்ட் சப்ளை மாரிதாண்டா மணி எப்ப வந்து வரத்து அதிக ஆவுதோ அப்டிய வெலைய குறைச்சுனே இருப்பானுங்க வேற வழி இல்ல நீ குடுத்துதா ஆவனு ஒரு நாள் வுட் ட்ரு மறுநாள் குடுக்கு பொருள் கெடையாதுல்ல இது எட்த்துனு போய் நீ அது இல்லாம நீ வெலையை கேட்டு போட்றது கெடையது நீ போட்டு வந்ததுக்கு அப்றோதா உனக்கு விளைய முடிவு பண்ணுவானுங்க அ நல்ல பூத்து ந்த சித்ர மாசத்துலல்லாம் வந்து மானு கிலோ கணக்கு பூக்கு நமளுக்ல்லாம் தெரியுல சயின்ஸ நல்ல வெயில் அடிக்கும் போது வந்து நறைய ஸ்டார்ச் உற்பத்தி ஆவு நெறைய மொட்டு வச்சிரு நறையவே பூத்து தள்ளிடு அ நாமளு சரி பூத்துர்தே எங்க செடில வுட்டற்துசொல்ட்டு மாஞ்சி மாஞ்சி பறிப்போ பறிச்சு அனுப்பிட்டு பாத்தா அம்பது ரூபாய் அப்டின்னுவா கிலோவுக்கு நாம்ம இங்க பாத்தா ஒரு கிலோ எண்பது ரூபாய் ஆள் வச்சு பறிச்சிருப்போ
அது என்மோ கரெக்ட்டுதா நீ சொல்றது கர்ட்டுதா நம்ப அந்த ஆள் வைக்கிறவங்ளுக்கு ஒரு கிலோ எண்பது ருவா
அ இது எல்லாமே எனக்கு நடந்துது மணி அதனாலதா நான் அந்த செடியை ஓட்டிட்டே அதனாலதா நா முல்லருபுமே வேணாண்டான்னு சொன்னே ஆமாடா இப்போ அப் நா வேல செஞ்சுட்ருந்தே ஓகேவா இங்க இப்பைக்கு ஆள் இல்ல அம்மா ஒரு ஆள்தா எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வச்சுதா பறிச்சாங்க அப்ப அதுல பாத்தா ரொம்ப கிலோ கம்மியா வெல போட்டா ஒரு ஆளுக்கு பறிக்கிறவங்ளுக்கு வேர காசு தரனு இப்டில்லா போய்ட்டுருந்துது எங்க அம்மா தா வந்து தேவ இல்லாம வந்து போது பூ விடக்கூடாது செடியிலே இருக்க கூடாது பறிச்சர்ணு பறிச்சர்ணு பறிச்சின்ணு கெடப்பாங்க இப்ப இன்னைக்கு தேதிக்கு எங்க ஊர்ல பல பேர் வந்து எப்பெல்லா நல்லா பூத்து வெல போலன்னனு தெரியுதோ எட்டு மணிக்குனா பறிக்கிறாங்க ஆறு மணிக்கு போயிட்டு எட்டு எட்டு மணி எட்டே காலுக்கெலா பச்சிட்டு வீட்டுக்கு வந்தட்றாங்க அவ்வளதான் அதுக்கு மேல யாரும் பறிக்க மாட்றாங்க மீதி காரணம் கந்தப்பட்டோம்
ம் அப்டியா எங்க வீட்லயு அப்டிதான் மாஞ்சி மாஞ்சி பறிக்கிறாங்க ஒரு மணி ஆனாலும் பதிச்சிட்டு வர்றாங்க பூவ உட கூடாது உட்டா இதாயிரன்னு
அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது உட்ட அங்கேயே செடியிலிருந்து கீழ கொட்டும் அவ்வளவுதான் அது மனசு வரதானு வச்சு எங்க வீணா ஆ பொருள் எங்க வீணா வீணாக்க வருது அப்டின்னு சொல்லி நீங்க பண்றீங்க ஆனா நீங்க உட்டுட்டு வந்தா தா வில உங்களுக்கு கெடைக்கும்
ம் ம் கரெக்ட்டு டிமாண்டு கம்ம கொஞ்சம் கம்மியா போட்டா கொஞ்சம் ஏறும் வெல
எங்க ஊர்ல அப்படி தா பண்றாங்க அது வந்த வெலைக்கு வரைக்கும் வரட்டம் நா இவ்ளதா பறிப்பே அப்டின்ற மாதி பறிக்கிறாங்க
அப்படியா அதான் இப்ப நம்ம ஏரியா ஃபுல்லாவே பூச்செடி ஆயிடுச்சு பணம்னா பூச்சடி ஆயிச்ச இதுக்கு பணவனா பருத்தி இருந்தது இப்ப பருத்திசு பக்கம் எவனுமே போறதில்ல இந்த டைமல்லாம் போனா பருத்தி சரி அது தெர்ல அதுவும் வேலை அதிகமா இருக்கும் மா வீட்டுல போ எடுத்துட்டு வந்து போட்டுட்டு உடக்காந்து ஆஞ்சுக்கிட்டு பஞ்சு அந்தக்கு இதுல எடுது அதும் வேலை அதிகந்தான் ஆனா மக்கள் விட்டுட்டாங்க அது ஏன்னு தெர்ல நம்மாளும் அதுக்கான சுத்தி எல்லாரும் போட்டாதான எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணுவாங்க இப்ப அந்த இதுவே அந்த ஆ நடிக மோட்ட சொல்லுவாங்க அது ஃபுல்லாவே பருத்தி இருக்கும் இப்ப எதுவும் இல்ல ஆனா பருத்தியும் நல்ல லாபம் தான்யா வரும் என்ன வேலை அதிகமா வச்சுக்கயன் ஊட்ல வந்து தூங்க டிவி பாத்துக்கிட்டே பஞ்ச ஆயறது அந்த மாதிரி ஒரு ரொம்ப நேரம் ஆகும்
சரி சரி நா இங்கெல்லாம் எங்க எங்க வீட்லெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பருத் பருத்தி கடைய சுத்துப்பட்டுலயும் பருத்தி போட்டு நா பாக்கவே இல்ல
ம்ம்ம்
ஏன்னா வெருந்தெஞ்சலிகள் கிடையாது கரும்பு தான் போடுவாங்க அந்த காலத்துல் அதுமே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் கரும்பு ஆலக்காரன் காசு தர லேட்ட பண்ணாம் அப்படிஇப்படி சில பிரச்சனைகளாம் வரும்போது கரும்பையும் ஒரேடியா விட்டுட்டாங்க
ஓகே
அவன்அவன் இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணிட்டுருக்கறான் இந்த காரமணி உளுந்து சீசன் வந்தா மட்டும் எல்லாரும் சொல்லி வச்ச மாறி உளுந்தும் காரமணியும் போட்டுருவானுங்க அந்த சீசன்ல வேற எதுவும் போட மாட்டானுங்க அப்படியே அத அது முடிஞ்ச உடனே எள்ளு சீசன் வருதா அதுல வந்து ஒரு பாதி பேர் எள்ளு போடுவாங்க
சில பேர் கம்பு போட்றாங்களா
கம்பல்லாம் இப்பதான் இந்த சீசன் தான் கம்பு சீசன் இப்பதான் எள்ள அறுத்துட்டாங்கல்ல ஆடி மாசத்து கிட்ட வர சீசன் தா கம்பு சீசனு கம்பு எவனோ ஒருத்த தான் போடுவா கம்பு மேக்சிமம் வளராது எங்க ஊர்ல சரியா
அப்படியா விவசாயம்னா ஓரளவுக்கு தெரியுமா எந்த பருவத்துல எந்த பயிர் போடனும்னு
இப்ப நான் உங்கிட்ட நா என்ன சொல்லிட்டு இருக்றேன்
இல்ல